ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் ஓகே ஓ
கேக்குது கேக்குது ஆஹ் கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
உம் என்ன பண்றீங்க
உங்க கிட்ட பேசிட்ருக்க
ஹாலோ
உங்ககிட்ட பேசிட்ருக்க தூக்க வர மாரி இருக்குது லைட்டா
யா ஒகேயா உம் கடசியா நா நம் நம்பர்கள்ளோடலா பேசுனீங்ளா நம்பர்கள்கூட பேசுற வழக்கம் உண்டா ஏ
என் ஃப்ரெண்டுனா ரெண்டு பேருக
அப்ற உம் உம்
உம் கல்லூரி நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்றோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்ங்ளுக்கெல்லா மேரேஜ் ஆன இப்ப ரிலேஷன்ஷிப்புன்னு ஒரு விஷ்ய இருக்குல அதுக்குள்ள அவ்ங்க வந்து ஃபஸ்ட் அஃப் ஆல் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்னாவே மே பி அவுங்களுக் க்கு வந்துட்டு நம்மகிட்ட பேசுறக்கு வந்து டைம் இருக்காது இன்கேஸ் வந்துட்டு என்னைக்காச்சு ஒரு நாள் வந்துட்டு ஃப்ரீயானா மட் டுனா நம்மகிட்ட வந்து பேசு வாங்க அந்த ரிலேஷன்ஷிப்புன் போய் டினா அவங்கெ லைஃப் வந்து அஹ் நெக்ஸ்டு நெக்ஸ்டு நெக்ஸ்டுன் தா மூவான் ஆகுமே தவர அவுங்க லைஃப் இப்ப வந்து அவ்ங்க வந்து பாக்க ஆரம்மிச்ருவாங்கனு வச்சுக் கும்ல அப்ப நாம என்னைக்காச்சு ஒரு நாள் ஒரு கெஸ்டாதா நம்ம அவ்ங்ள வந்து மீட் பண்ணி பேசுற மாரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி குடுக்கு இன்கே என்டு இந்த லைஃப்ல
ஆமா நீ சொல்றது கரெக்டுதா நம்ம ஒரு நண்பர்கள் வந்து நமக்கு எனக்குமே வந்து கல்லூரி படிக்கும் போது ஒரு நண்பரு இது ரொம்ப நெருங்ய நண்பரா இருந்தார் கல்லூரிக்கு அப்புறம் வந்து அ அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டா சோ நா அவ மேற்படிப்பு படிக்கும்போது வந்து ரொம்ப நல்ல நெருக்கமா கா கால் பண்ணுவாங்க இன்னும் அவங்க வெளிப்படுறதுக்கு ஒரு போஃன் எனக்கு ஃபோன் கால் கெடையாது அப்போ டெய்லியு ஃபோன் பண்ண அந்த நண்பர் வந்து பத்து நாளுக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளுக்கா ஒருக்கா கூப்பிடுவாரு அது வந்து எனக்கு நேரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வந்து அப்படியே அது நாளாக நாளாக வந்து ஃயிடாயிடே தான் போயிட்டு இருக்கு
அப்ப அவங்ளுக்குன்னு ஒரு லைப் ஒண்ணு இருக்குல்ல சோ ஓ அதையு அவுங்க வந்து பாக்ணும் இல்ல நம்ளேவே வந்துட்டு பாக்க முடியும் என்னைக்காச்சு போனும்னா மட்டு்தா அவங்க வந்துநம்ளுக்கு ஃபிரவ்ரன்ஸ் குடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்கு காரங்க எடுத்து இதுக்காங்க நம் டெய்லிய போய் பேசணும்‌ஓ இவுங்களா
ஆ
எப்பவும் பேசுறக்கும் ஃபெரண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன்
புரியுது பு இப்ப ப அவுங்க அந்த மாரி பேசுவாங்க தப்பு ஆனா அந்த வந்து ந அந்த நெருக்கம் என்னன்னா என்ன
ம் அவ்ளோ பட்ஜட் ஒரு சுச்சுவேஷனுக்கு மேல ஒரு ஏஜீக்கு மேல இருக்காங்க ஆனா அவுங்களுக்குல்லாம் மேரேஜ் ஆயிடு சோ அதுக்கப்பறம் மேரேஜ் ஆனதுக்குப்பறம் அவங்ககிட்ட நான் வந்து பேசுறதுல்ல அதிகமா நான் வந்து பேச போன் பண்ணா அது வேற மாரி ஆயிரும் அதனால வந்துட்டு நான் பேசுறது வந்து அது ரொம்ப வந்துட்டு வே தப்பு அது அதுராங் அவுங்க விஷயம் அவுங்க லைப்ல போய் நம்ம தலையிடுற மாரி இருக்கும் ஒரு மேரேஜக்கு கூப்பிடறாங்கள ஒரு ஃபங்க்ஷன் கூப் போறோமோ ஒரு கெஸ்ட்டா போறோம பாக்குறமா பேசுறமா அப்போதைக்கு ஓ எனக்கு ஒரு மைண்ட செட் நான் யாரையுமே டிஸ்டரப் பண்ண மாட்டேன் இ்ன்கேஸ் யாருக்கும் நான் போனும் பண்ணி பேசுற ஹலோ ஆ
ஆ திருமண திருமணம் உங்களோட ஓ பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க ம் உங்களுக்கு அத பத்தி என்ன கருத்து அது வந்து வாழ்க்கையில அதோட ஆ
உங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்றோ நா சொல்றே நீங்க சொல்றது வச்சு நா என்ன சொல்லன்னு யோச்சு சொல்றே
ஏ சம்மூக ஆ வந்து நம்ம நம்ம வந்து முடிவு பன கட்டத்துல நம்ம இருக்க மாட்டோ சமூகத்துல வந்து அது ஒரு பங்கு சோ அத வந்து அனைவரு வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆ என்ன சொல்றது ஆ அவ்ங்க வந்து விரும்பினாலு விரும்பினினாலும் அது ஒரு அது ஒரு சம்பவம் நடந்தது ஆ நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல எல்லாருமே வந்து அத அத கடந்துதான் வரணு அந்த லைஃப் வந்து ஒரு முழும அடையணும் அப்டின்னா இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கடைசி வரைக்கு தனியாவே இருந்துட முடியாதுல்ல நம்ம நம்ம பாத்துக்கறக்குன்னு ஒரு துணை இருக்கணு ஆ நண்பர்கள் வந்து எல்லாரும் ஒரு ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் சொன்ன மாரி அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாத்துக்குவாங்க ஸோ நம்ம வாழ்க்கைக்குன்னு நமக்குன்னு ஒரு நபர் வேணு நம்ம கஷ்ட நஷ்டங்களை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கும் நம்ம வாழ்க்கைய வந்து எப்டி கொண்டுட்டு போறதுங்க வழிகாட்டுறதுக்கு ம் அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு ஆதரவு ஆ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவா கூட இருந்து நம்மள ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆ சோ இந்த மாரி எல்லாத்துக்கு வந்து ஒரு
ஆ நீங்க சொல் றது ஒரு வாழ்க்கை துணைங்கறத வந்துட்டு கரெக்ட் ரா ஆனா வந்துட்டு நம்ம பேர் சொல்றக்கும் நம்முளுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு பொண்ணு ஒரு பயனு அப்டிங்கற மாரி ஒரு தாட்ல தான் எல்லாரு வந்து ப நம்ம ஜென்ரேஷன் அப்புறோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு வேணு நம்ம பேர் சொல்றக்கு நம்மக்கு ஒன்னு வேணும் அப்டிங்கற இது நம்ம போனோம்னா தான் அது மேரேஜ்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா கணேக்ட் ஆகும் வாழ்க்கை துனைங்கிறது கல்யாணங்கிறது எல்லாரு பண்றாங்க பண்றது ஓகே தான் ஆன நம்ம பேர் சொல்றக்கு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது நம்மளுக்கு ஒரு கொழந்தையோ ஒரு இதோ வேணும்ல லைஃப்ல அது ரொம்போ மஸ்ட் இம்பார்ட்டன்ல சொல்லுங்க அது இல்லாம எப்டி ப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அப்புறோ என்னங்கறது அர்த்தம் இருக்குதுன்னு நான் கேக்குறே எதுவு வுமே இல்லைன்னா அப்ப நம்ம பேர் சொல்றக்கு நம்மளுக்கு கொழந்த பொண்ணோ பயனோ எதுவுமே இல்லைங்கிறப்ப நம்பளுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்ப நம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாளைக்கு நம்ம பேர் நம்மளுக்கு அப்புறம் யாரு இருப்பா நம்ம பேரு சொல்றக்கு யாரு இருப்பான்னு நான் கேக்குறேன் நாமளே போயிருவோ ச்சு என்னைக்காய் இயற்கைங்கிறது வரணுங்கிறது எல்லா த்துக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு இது பொறப்பு இருக்கும் போது இறப்பு இருக்கு ஈசன் கணக்கு எல்லாமே அப்டிங்கறதா சொல்லுவாங்க சோ அப்டிங்கற வர்றப்ப நம் பேர் சொல்றக்கு நம்மளுக்கு ஒரு பொண்ணு வேணு ஒரு பையன் வேணு அதுக்கு க்காகங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மேரேஜுங்கற ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து ஏற்படுத்தி மா அந்த காலத்துல இருந்து அவுங்க வந்து இது பண்றாங்க உ நா சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியல ஆன நீங்க தான் சொல்லணு இதை பத்தி என்னன்னு
கண்டிப்பா அது கரெக்டு தான் நம்ம வாழ்க்கை மு முடிவு பெறணும் ஒரு மு ழுமே பெறணு அப்டின்னா நம்ம இந்த வாழ்க்கைக்கே யாராச்சு ஒரு நம்பரை விட்டுட்டு போணும் சோ அது பருங்கால சண் சந்தனியர் ஒரு பையன் ஒரு பொண்ணு அவுங்க வந்து நம்ம அஹ் நம்மஹ் இப்ப நா இப்ப என்ன சொல்றதுன்னா நம்ம கடைசி காலத்துல நமகுனு ஒருத்தங்க இருக்கணு ஆஹ் இ நம்ம வாழும்போது கூட இருக்கிறவங்க துணைவியா நம்ம வாழ்க்க முடிவுல இருக்கு போது நமக்கு நம்மோ பிள்ளைங்க தான் நம்மள காப்பாத்தணு ஆ சோ கரெக்டு தா நம்ம எதிர்காலத்தில நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு ஒரு அறிகுறினா நம்ம விட்டுட்டு போற நம்ம கொழந்தைங்கள் தான் சோ அது எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் ஆகி ஒரு கொழந்த பெத்து த்து சோ அவள வளத்து நல்லபடியாஹ் ஒரு வழி காட்டி விட்டுட்டு போறது அது அதான் வந்து ஒரு வாழ்க்கையோட ஒரு வட்டோ வந்து முடிவடையற ஒரு இடம்
ஆஹ் கரெக்டா சொன்னீங்க அத அதனாலதான் எல்லாரு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பந்தோ வேணும் அப்டின் சொல்ட்டுதான் இதுக்காகவே உன் பேர் சொல்றக்கு உனக்கு அப்புறோ ஒண்ணு வேணு வாரிசு அப்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஆஹ் அந்த மாரி ஏ பேர் சொல்றக்கு கு எனக்கு ஒரு வாரிசு இருக்கு உ பேர் ச செல்றக்கு எனக்கு ஒரு வாரிசு இருக்கு அப் அப்டிங்க அந்த மாரி ஒரு மைண்ட செட்டுல தா மேரேஜே பண்ணி வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கு அதான் உண்ம அண்டு த்த இயற்கையோட நியாயன்னு நா சொ சொல்லுவே திஸ் ஜன்ட்ரல் வாரிசு உம்
தனிமையில எப்பவுமே இருக்க முடியாது வந்து மனிதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அஹ் சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க சோசியல் அஹ் அனிமல் சோ வந்து எண்ணிக்குமே அவன் தனிமையில இருக் இருந்தானா அவ வந்து பைய நெறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவா ஸோ அவன்கூட வந்து ஒருத்தர் இருக்கணு ஆஹ் துணை துணையா அந்த மாரி இருக்கறத நல்லதுதா நல்லதுக்
அ ஆனா அதுக்கப்புற வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு பசங்களோ ஒரு பொண்ணுங்களோ இருக்கும்போது ஒரு ஒய்ஃபோ இப்ப வந்து ஒரு பாய் இருக்கானு வச்சுக்கோங்க ஒரு பாய் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மேரேஜ்கு முன்னாடி வந்துட்டு செல்ப் ஆஹ் சுயநலமாதா யோசிப்பாங்க தமிழ்ல சொன்னம்னா ஆனா அவுங்களுக் கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு குழந்த குட்டி ஒயஃப் அப்படிங்கற வரம்போது நீ மட்டு இல்ல இவங்கொன்ன நம்பி இவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்ட வந்து கிரியேட் பண்ணு சோ அவங்களுக்காகவு நம்ம வாழணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட கிரியேட் பண்றதுக்காகதா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வரணு அப்படிங்கறக்காகதா பண்ணி வக்கிறாங்க
கண்டிப்பாக கண்டிப்பா
ஆஹ் ஓகேங்க வா பாப்போம் ஆஹ் நன்றிங்க